கேக்கு தா ஸ்டர்
கேக்குது நீங்க
எப்டி சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா ரொம்ப நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க எத்தன பசங்க ஸ்டர் உங்களுக்கு
எனக்கு ஒரு பையே
ஓ சேரி சேரி
ரெண்டு பையே மொத்தோ மூணு பேரு இருக்காங்கே வீட்டுல
ஓ சூப்பர் கொஞ்சு கலகலன்னுருக்கு என்ன
ஆம்மா ஆம்மா ஜாயின் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அதனால ஆம்மா எந்த நேரமு ஒரே சண்ட சிரிப்பு
சேரி எல்லா கலவையு இருக்கணு தானே சாப்பாட்ல எப்டி எல்லா இருக்குற மாரி எல்லா கலவை இருந்தாதானே நல்லாருக்கு
ஆமா ஆமா இன்னிக்கு என்ன சமையல்
இன்னிக்கு சாதோ சாம்பார் கூழ் வத்தல்
ஓ பொறமலாச்
நானு ஜாயின் ஃபேமிலி தா பட் ஒன் ஆர் ஃபேமிலி தா நீங்க சொல்ற மாரி நாத்தனார் கொழுந்தனார் இல்ல நெனோடதுதா அத்த ஊருக்கு போயிருக்காங்க சொ இன்னிக்கு நா தா சாப்பாடு
ஓ சேரி சேரிங்க சேரிங்க ஆ ஆ சேரி சேரி இன்னிக்கு இன்னிக்கு வெங்காயோ வெள்ளப்பூடு புளி கொழம்பு புடலங்கா கூட்டு
ஓ சூப்பர்
அப்றோ ரச மாம்பழ தயிர்
அடேங்கப்பா பெரிய ரெசி கல்யாண ஆ
ஆமா நெறைய பேர் இருக்கோல்ல தேவப்படுல்ல
ஆ சூப்பர் சூப்பர் தம்பி எத்தன படிக்கா ஸ்கூல்ல
தம்பி யூ கே ஜி படிக்கிறா
யூ கே ஜி யா ஓ எத்தன வயசு அப்போ அவனுக்கு ரெண்ரையா மூண் ரையா நாலு ஓகே எனக்கு பையனுக்கு ரெண்டே முக் க்கா இனிமே தா பால்வாடில விடணு
ஆ ஆ பால்வாடில விடுங்க அங்க விட்டீங்கனா நல்லா பழக்கி கொண்டு வந்துராறாங்க அவுங்களா எடுத்து சாப்புட்றதுக்கு அவுங்க வேலைகள அவுங்க செய்யறதுக்கு நல்லாப் பழக்கிறாங்க ஆமா ம் எ பையலா சாப் டவே மாட்டா நானு தெரு தெருவா சுத் துவே சாப்பாட இடுப்புல வெச்சுக்கிட்டேவு அவன சாப்பாடு ஊட்ட அப்ற பால்வாடில கொண்டு போய் விடுன்னு சொன்னாங்கன்ட்டு விட்டே அங்க போய் அப்பற அவனாவே எடுத்து சாப்ட பழகிட்டா வீட் ட்லயு அவனா சமனங்கால் போட்டு முன்னாடி உக்கார தட்ட வெச்சு சாப்ட்ருவா
சேரி இதுவு ஒரு நல்ல ட்ரைனிங் தானே அவுங்க வேலைகள அவுங்களா பழகிக்கிறது
மொதல்ல சிந்தி தா சாப் டுவா அத நீ ஒன்னு கண்டுக்காத அப்டின்னாங்க அப்பற விட்டுட்டே நானு அதே மாரி அவ எப்டி சாப் அப்பறன சாப்டட்டுன்னு அப்பற அதுவாவே அள்ளி சாப்புட பழகிருச்சு இப்ப அதுவாவே குளிக்கவு பழகிருச்சு நானே குளிச்சுக்கிறேம்மா அப்டின்றுச்சு
பரவால்லயே வெரி குட் பாய் ஆயிட்டானே
ட்டு அதுவாவே குளிச்சு கெ அதுவா யூனிஃபார்மெல்லா எடுத்து மாட்டி கெளம்பிரு பவுட்ருலா போட்டு தலயெல்லா சீ சீவி ரெடி ஆயிரு
பரவால்ல எந்த இல்ல எந்த பிளேஸ்ல இருக்கீங்க நல்லா ட்ரெனிங் குடுத்துருக்காங்களே
ஆமா இங்க இதெல்லா பால்வாடில சொல்லி் குடுப் பாங்க அப்பற நானு வீட்ல சொல்லுவே அம்மா கிச்சன்ல சமையல் நாங்களா திண்டுக்கல் மாவட்ட
ஓஹோ சூப்பர் திண்டுக்கல் நா வந்திருக்கிறேன் எ வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவ்ங்க இருக்
அப்டிங்கா சேரி சேரி ஆ என்ன பாத்தரங் கழுவுறீங்களா
இல்ல இல்ல தம்பி சாவி எடுத்து வெளாண்டு சாவிய காருக்கு அடில போட்டா முன்னாடி முன்னாடி கேட்டுக்கிட்ட வெளாண்டுட்ருக்கனால அத கம்பிய வச்சு எடுத்து குடுத்
ம் ம் இது நம்ம கிச்சன்ல இருப்போ நாங்க ஜாயின் ஃபேம்லினால கிச்சன்ல இருப்போமா கொழந்தைங்கள காலைல நேரத்துல பாக்குறது கொஞ்ச செரம அதனால என்ன பண்ணுவே நீயா கெளம்பு தம்பி அப்டின் சொன்னா அதுவாவே கெளம்பிரு டிஃபன் பண்ணி கையில குடுதுட்டா அது சாப்டுக்கு நா லஞ்ச் பேக் பண்ண வெக் க்க நமக்கு இது நேர சரியா இருக்கு ம் அந்த டைமே அவ்ங்க அப்பாவு சாப்ட வந்து நிப்பாங்க சேரி பிள்ளைங்கள கெளபிட்ருக்கா நம்ம கெஞ்ச நேரங் கழிச்சி வருவோன்லா பாக்க மாட்டாங்க அதனால வேல இருக்குன்றதால அதுவாவே அது கெளம்பிக் கிடுச்சு இப்ப
நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
ரெண்டுமே சமப்போ ஆ ரொம்ப சாப்டுவோ ஆன அதிகமா வந்து நான்வெஜ்ஜி தா யூஸ் பண்ணுவோ
உம்
வீட்ல எல்லாரு விரும்பி சாப்பறது நான்வெஜ்ஜி
ஓ எல்லாருக்கு நான்வெஜ் தா புடிக்கும்ல அப்போ சண்டேனா அவங்க வீட்ல பயங்கர விருந்தாதா இருக்
ஆமா இப்ப சண்டேனா ஒன்னு சுக்கா வெயும்பாங்க கிரேவி வெயும்பாங்க அட்ட டைத்துல எல்லா எடுதுட்டு வந்து போடுவா இப்ப தா எ கொழுந்த ஆ எதாவது ஒண்ணு மட்டும் கேக்க மாட்டாங்க ஆளுக் ஒரு ரெசிப் பி கேபாங்க
ஆஅ செரி அப்டிதானே இருகணும் ன
ஆமா அதனால சண்டே லீவு லா கெடையாது எங்ளுக்கு ஒரு சிலர்ல்லா காலையிலே சமையல முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுபாங்க எங்ளுக்கு அதெல்லா அந்த வாய்ப்பே இல்ல
ம் சூப்பர் நா வந்து மேக்சிமம் இங்க அத்ததா சமப் பாங்க சோ மத்த வேலைகள் எல்லா நா பண்ணுவே அவங்க இந்த தட்ட அதிரசல்லா போடுவாங்க போட்டு பக் கத்துல யாரு கேட்டாங்கன்னா அவங்ளுக்கு தெரிஞ்சவங்ளுக்கு மட்டு குடுபாங்க
பரவால்லையே
சோ சமையல் மட்டும் அவங்ளோட டிபார்ட்மெண்ட் ஏனா அவங்ளுக்கு எழுபது வய்சு மாமாவுக்கு ஒரு எழுவத்தெட்டு வய்சு வயசானவங்க தானே சோ அவங்க இது என்ன இருந்தாலு அவங்க வீட்டுக்காரம்மா சமைக்கிறதுதானே புடிக்
புடிக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அ அதுவும் இல்லாம நம்ம எப்டினா நம்ம அஜ்ஜஸ் பண்ணிகிடுவோ அவங்க வந்து அப்டி அவங்களுக்கு பிடிக்கலேன்றோ
டாங்க ஆமா செரி அது அவங்க வழியிலே போகட்டு நம்ம எப்டியா இருந்தாலு நம்ம சாப்ட்டுகுரு பிர ச்சன கெடையாது அது நா அதனால நா சாப்ட்டுகுருவே
ஆ வெஜிடேரியனா நான் வெஜ்ஜிடேரியனா ஓ செரி செரி
அதனால அந்த டிபார்ட்மெண்டட் அவங்க மத்த எல்லா வேலைலாமே நம்ப
சேரி செரிங்க
அப்டியே தம்பிய பாத்துட்டு அப்டியே போகுது
ஆமா தம்பி பாக்கறதுகே உங்ளுக்கு நேரம் பத்தாது சின்ன தா சின்ன பசங்கன்னா அங்க பின்னாடியே ஓடத்தா நமக்கு நேர இருக்கு உம் ஐயோ எ தம்பில்லா ஆ மூணு வய்ஸ் சு வரைக்கு நா ரொம்ப சிரமப்பட்டே இவன வளரக்கறதுக்கு எப்டி அப்டி இங்கிட்டு இங்கிட்டு திரும்ப முடியாது கண்ணு அப்டி சிமிட்ட முடியாது எதையாவது இழுத்து போட்டு கொட்டி வெச்சுருவா தண்ணிய ஊத்தி வெச்சுடுவா இப்பயுமேந்த வேலை செய்வா நா வீட்ல தனியா விட்டுட்டு போனேன்னா ரூமுக்குள்ள எண்ணெய பூரா கொட்டி வெச்சு மொழுகி வெச்சருவா
செரி அவனுக்கு நேரம் போனும்ல
அதனாலேயே நானு ஆமா அதனாலயே நானு அவன தனியாவே விட்டுட்டு போவே மாட் டே எங்கயுமே கையில கூடேயேதா வெச்சிருப்பே இல்லன்னா நா உனக்கு தொவையல் அரைக்கிறேம்மா அப்டின் சொல்லிட்டு இடிகள்ல போட்டு கருவேப்பில எண்ணெ எண்ணெத்தையோ போட்டு இடிச்சு அது கிச்சனையே நார வெச்சு வெச்சிருவா ஆமா நா உனக்கு ஹெல்ப் தானே பண்றே அப்டிம்பா உனகு நா தொவையல் அரைச்சு வெச்சிருக்கேம்பே அ ஜீஸ் போட்டு வெச்சிருக்கேன்ம்பா என்னாத்தையாவது செய்யும் உக்கா கத்தி கித்தி எல்லா எடுத்து எலுமிச்சம்பளத்த எடுத்து அறுத்து ஜீஸ் போடுறேன்னு எதாவது
கத்தில்லா சேஃப் கெடையாதே
ஆமா ஸ்டூல எடுத்து போட்டு ஏறி எல்லா வேலையு பண்ணு சில நேரோ ஆளக் காணோ தேடுனா பீரோ மேல்லா ஏறி ஒக்கந்திருப்பா தையல் மிஷின் கட்டில் மேல ஏறி பீரோ மேல ஏறி உக்காந்துருப்பா அதுக்காகவே ஆமா அதுக்காகவே நா என்ன பண்ணுவே அவன எங்கேயுமே தனியாவே விட மாட்டே வீட் லன்ருந்தா நா அவே கூடயேதா இருப்பே எப்பயுமே
நீங்க என்ன ரெசிபி நல்லாச் செய்வீங்க வெஜ்ஜுல
வெஜ்ல நானு எல்லாமே நல்லா பண்ணுவேன்னு தா சொல்லுவாங்க எங்க வீட்ல
உங்களுக்கு ரொம்ப புடிச்சதுன்னு ஒன்னு இருக்கும்லா
நா எல்லாமே சாப்டுவே வெஜிடேரியன்ல எதையுமே கழிக்க மாட்டே
இல்ல கழிக்க மாட்டீங்கன்னா உங்களோட பேவரெட்ன்னு இதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
சாம்பார் சாம்பார் ரசம்
என்னங்க நீங்க சாம்பார் ரசம்ல்லா நம்ப டெய்லி சாப்
வத்த கொழம்பு உருண்ட கொழம்பு இதெல்லா நல்லா சாப்டுவே உருண்ட கொழம்பல வச்ச ரொம்ப புடிக்கு
அப்ப உருண்ட கொழம்பு ரெசிபி உங்ககிட்ட கேட்டிருக்க வேண்டிதா நானு
அ கேட்டுக்கலா எல்லாமே நல்லா செய்வே நல்லா சாப் டவு செய்வே வெஜ்டரியனா நான்வெஜ்னாதா எனக்கு கொஞ்சோ புடிக்காது ஏனா நானே சமைக்கிறனாலா கொஞ்சோ பிடிக்காது வெஜிடேரியன்னா புடிக்கு நல்லா சாப்டுவே ஆ பாயாசம் பருப்பு பருப்பு பாயாசம் பால் பாயாச அதெல்லா பண்ணி குடுப்பே
ஓ பாயசம்ல பண்ணுவீங்ளா வீட்ல எல்லா சமையலு நீங்க தானா இல்ல எல்லாரு சேந்து ஆளாளுக்கு ஒரு வேலைய பாப்
இல்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு வேல பாத்துக்குவோ அத்த மே வேல ஃபுல்லா பாத்து நாங்க ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்கோ நானு எ ஆமா அத்த மாமா நானு ஏ வீட்டுக்காரு ஏ பைய ஏ கொழுந்தே பச பசங்க ரெண்டு பேரு கெழுந்தே கெழுந்தே ஓஃய்பு ஆமா கடையில கட சில நேரங்கள்ல கட பசங்களுக்கு சாப்பாடு குடுக்கனும்பாங்க சாப்பாடு கொண்டு வராட் கு சேத்து சாப்பாடு குடுக்கனு முந்தி தங்கியே வேல பாத்தாங்க அவுங்க தங்கி வேல பாக்குறவங்களுக்கு மூணு நேரமே சாப்பாடு குடுத்துட்டு இருந்தோ அப்பற இப்ப அவுங்கங்களா லீவுக்கு அவுங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால கொஞ்சோ கம்மியா ஆமா
ம் ஜாலியா போய்கிட்டுருக்கு அப்டியென்னா அம்மா வீட்டுக்குல்லா போவீங்களா உங்களுக்கு அம்மா வீடு நேட்டிவ் பிளேஸ்
எல்லாமே பக்கத்து தெருவுங்க
செ பக்காது தெருக்கு என்னங்க
அத்தா ஏ பைய சொல்றா ஏமா இதே ஊர்ல இருக்க வாமா நம்ம ஆச் சி வீட்ல்லா வேற வீட்டுக்கு போக சொல்லுமா வேற ஊருக்கு போவோ லீவுக்கு எங்கேயுமே போ முடியலன்னு கேப்பியா ஏனா ஏ கொழுந்தே பசங்கல்லா தூத்துக்குடி அவுங்கல்லா அவுங்க ஆச்சி வீட்டுக் தூத்துக்குடி போவ்வாங்க அவுங்கல்லா ரெயின்ல போறாங்க நம்ம மட்டு போ முடியலாமா அப்டிம்பா
ஆ சாவி எங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டா இவே
பக்கத்துல இருக்கறனால என்ன பெனிஃபிட்டுனா தம்பிய பாத்துக் அது கொஞ்சோ எனக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருந்துச்சி ஏதாவது ஒரு வேலை பாக்குறேன்னா கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருவே அவங்க பாத்துக்கிடுவாங்க
அதனால பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன ம் ம் தம்பி பேர் என்ன சாவீ எங்குட்டோ தூக்கி எறிஞ்சிட்டா ஆக்சுவலா அது மெயின் கேட்
அய்யய்யோ கார்கடில திரும்ப பாருங்க அங்க இருக்கா என்ன
இந்த சேட்டக்காரே இருக்கா தெரியுமா வந்த பிச்சுருவே ராஸ்கேல் உன்னய
நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இருந்துட்டா ஒன்னு பிரச்சனை இல்ல
சாவி எங்க போட்ட எங்க எங்க எங்க போட்ட சேட்ட காரா எங்கயோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா ஐயோ அது கேட்டு சாவி வேறயே
காம்பவுண்ட் குள்ள இருந்தா ஒன்னு பிரச்சனை இல்ல காம்பவுண்ட விட்டு வெளிய போனாதா பிரச்சனை தேட்றது கஷ்டோ
இல்ல டொம்முன்னு சவுண்ட் கேட்டது இது வாட்டுக்கு காருக்குள்ள போட்டு தொலஞ்சுட்டான்னு தெரியல எங்கடா போட்டா சாவிய
ஓகே பாருங்க ஓகே ஹலோ ஆ ஓகே சிஸ்டர் பாருங்க ஓகே கால் ஆ சரி ஆஹ ஓகே ஓகே